ச
அ வணக்கம் வணக்கம் ப்ரோ
ஆ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ இருக் நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் அப்ரோ லைஃப்ல்லா எப்டி போய்ட்ருக்கு ஆ இப்பதா சிஸ்டர் சாப்டே நீங்க
ஆ நானு இப்பதா சாப்டே ப்ரோ
ஓகே ஓகே சிஸ்டர்ஸ் அப்ரோ எப்டி லைஃப்லா உங்களுக்கு போய்ட்ருக்கு
அப்டியே போய்ட்ருக்கு எப்டியோ பாப்பாவ பாப்பா
ஆ சே சே
குட்டி பாப்பா இருக்காங்க
ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் எனக்கு எதோ பொய்ட்ருக்கு சிஸ்டர் சிஸ்டர் உங்க சைட்ல எதோ ஒரு மாரி ஒரு சின்ன பீப் சவுண்ட் மாரி கேட்டுண்டு இருக்கு
அப்டிங்ளா ப்ரோ
அ ஆமா சிஸ்டர் என்னாதது ஒரு பெல் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு சிஸ்டர் ஆ இப்ப ஓகே சிஸ்டர்
இப்போ ஓகேங்ளா
அ ஓகே சிஸ்டர்
ஆ
அப்றோ ஹெல்த்தி ஃபுட்ஸ்லா எப்டி சாப்ட்டு இருக்கீங்க பிரிப்பரேஷன் கொழந்தைக்ளா ஹெல்தியா குடுத்துட்டு இருக்கீங்ளா
ஆ ஃபுட்டு எல்லா பாத்து குடுக்குறோ
ஓ சூப்பர் சூப்பர் சிஸ்டர்ஸ் எந்த மாதிரியான
பாப்பாக்கு அதா கேழ்வரகு கஞ்சி
ம்
கேரட்ரைஸ்சு அப்ரோ எஃகு எஃகு குடுப்பே பனானா குடுப்பே செவ்வாழ அதுக் அதுக்கப்ரோ ம் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா
ம்
அந்தம் அந்த மாரி ஃபுட் மிக்ஸ் பண்ணி குடுப்பே
ஓகே
அதுக்கப்புறோ ரைஸ் கஞ்சி குடுப்பே இட்லி குடுப்பே
ஓகே
அப்புறோ பாப்பாக்கு தயிர் சாதோ குடுப்பே ரச சாதோ குடுப்பே குட்டி குட்டி தோச குடுப்பே பாப்பாக்கு மேக்சிமம் பாப்பாக்கு நல்ல ஹெல்தி ஃபுட்டுதா குடுப்பே
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்போ நம் ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதா அவங்ளுக்கு ஃப பியூச்சர்ல வந்து நல்லா பழக்கமாவாங்க இல்லிங்களா
நாங்க வந்துட்டு சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி அ ஹெல்தி ஃபுட்ஸ்னா நா இப்ப யாரு அத ஃபாலோ பண்ற தெர்ல சிஸ்டர் பட் ஆனா வந்துட் டே ஆ கேழ்வரகு களி கேழ்வரகு கூழ் வந்துட்டு கம்பு கூழு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்ப சத்தானதுன் சொல்வாங்க சோ அதுதா
வேற ஏதாச்சு பிடிக்குமா